ஹலோ
ஹலோ கட்டாய்சோ
ஆ முடிஞ்ச்சா இல்ல முடியறதுக்கு முன்னாடியே கட்டாயிருச்சா
இல்ல இல்ல முடிஞ்சிருச்சு முடியவுந்தா கட் ஆயிடுச்சு
தா ஒரு நிம்மதி
ஆமா இடைல கட்டாயிடுச்சுனா அப்ப நிங் வேஸ் டாயிரும்ல ம்
ஒ பெறதுக்கு முன்னாடியே போனாத பெறந்துருச்சுனா அத வேற தூக்கணு அதுக்கு ஒரு லக்கேஜ்ஜ தூக்கணு ஆமா பேம்பர்சு பால்ஸ்டப்பா அதுக்கு தண்ணி பா பாட்லு நம்மன்னா இப்ப ஒரு போன மட்டு கைல புடுச்சு ஆமா நடிப்பு பேசாம போகவே வேணானா நா வீட்லயே இருந்துருவோன்றோமா
ம் நிலம அப்டிதானே இருக்கு
ஓ ஹோ
அது சேரிங்
கனியப்
பாத்ருங்க அல்லா நும் போது வரட்டு ஆமா யாரு என்ன சொன்னாலு ஆமா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கு அதுக்கு முன்னாடி அத நெனச்சு
கண்டிப்பா ன்னா இன்னைக்கு எப்டி சொல்ல போறேன்னு தெரியல நா
இன்னைக்கு சொல்லாதீங்க நாளைக்கு ச்
சொன்னோம் இன்னக்கி சொ இன்னக்கி சொல்லிறணு நாளைக்கு சொன்னோம்னா அப்ப ரெண்டாவது நாள் வரணு போகணும்மல அப்படின்றவாங்க ஹாஸ்பிட்டல்
ஓ செர் செ
இன்னைக்கு சொல்லிதே ஆகனும் எப்படிந்தானு இருக்கிற டென்ஸ் நா இப்போ மதுரையில காவமிக்கிறே ஈஸ்வரால
அப்டியே வேற பா நம்ம குடிய நம்மளே தெரிய முடியத
ம் நா அப்டித்தான் கெஞ்சுகிட்டு இருக்கே என்ன செய் சொல்ற இருக்க முடியல மாசொ மா
அப்டிதனு திரிஞ்சுட்டு உக்காந்துருக்கோ இப்போ
என்ன செய்ய சொல்ற ஒண்ணுக்காக தே‌ இவ்ளோ அலச்சலா இருக்கு அல்லா அத நம்ம சீக்ரொ நாடி கொடுக்க மாட்டிக்கிறானே நம்மளும போக நானே மனசார ரெண்டு வருஷொ ஹவ்வா மாட்ட எடுத்தே ட்ரீட்மெண்ட் ஒரு மாசொ கூட ஒரு நா கூட தப்பாது கரெக்ட் கரெக்ட்டா போய் நிப்பே அப்பவு ஒரு ஆசதான நம்மளுக்கு நம்மளுக்கும் ஒரு பிள்ள நம்மளு பாக்கணு அப்டிங்கிற ஒரு ஆசதானக் நம்மளு க்கு ஆனா அல்லா எவ்ளோ மாத்தர மருந்து சாப்
ஆமா ஆமா ம்
ம் மனசு கஷ்டமா இருக்கும் இவ்வளோ சாப் புறோ நிக்க மாட்டிக்கிதே என்ன பிரச்சன அப்டின்ட்
குட்
ஓகே அல்லாருக்கே எல்லாத்துக்கும்
நீங்களா ஆ
என்னம்மா சவுண்டே கேக்கல டவர் இல்லாத எடத்துக்கு வந்
இல்லையே நா அதே எடத்துல தா இருக்கே
ஆனா அப்பப்ப சவுண்டே ஒண்ணுமே கேட்க மாட்டிக்கு ஏன் அப்டி உம்
குப்றவாதொ பெயிட்ருக்கா
குற்றாலம் போனது கெடையாது
ம்
குற்றாலம் நா போனது கொடைக்கானல் மட்டும்தா பெயிருக்கேன் குற்றாலம் அவ்ளோவா என் தங்கச்சிய கூட பெயிருக்கே என் சின்னம்மா கூட நா போனது இல்ல
ராமேஸ்வரம்
ராமேஸ்வரம் பெயிருக்கே ராமேஸ்வரத்துக்கு அடிக்கடி பெயிருக்கே
கல்யாணம் இங்கதா முடிஞ்சுச்சா ஒங்களுக்கு முதலத்தூர்ல
காக்கூர்ல
ஆக்கூர்லையா ஆ ஏன் அவரு அங்குட்டு சிக்கலு நீங்க முதலத்தூர் எதுக்கு காக்கூர்ல
நாங்க் காக்கூர்தான எங்க அத்த ஊர் காக்
ஆ அதனால
அதனால எங்க அத்த ஜமா அத்த அங்கேதான இக்கா
செர் செ மஹால்லாம் இருக்கா இங்க
ஆ பள்ளியாசலுக்கு எதித்தாப்லே பெண்கள் பள்ளி கட்டியிருக்காக
படிச்சு முடிச்சாச்சு அ
ஆ அங்கே வச்சு முடி
அப்பற என்ன ரசிதாவுக்கு ஜாலியா இருந்துருக்கூ
ஆமா ரசிதாவுக்கு ஜாலியா இருந்துச்சு அவ அவளு எனக்கு முடிஞ்சு அங்கிட்டு ஒரு வருஷத்துல அவளுக் க்கு பேசிட்டாக அதோட நாங்க எல்லாரு அங்கே சென்னை போனோ அதுவு ஜாலியா
ம்ஹும் ம்ஹும் ம்
நல்லா ஒரு வாரம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சுத்தி பாத்துட்டு கல்யாண் து முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயா உக்காந்து அத்டத்துல சாப் டுட்டு என்ன ஒரு ஆ ஆனந்தமோ இல்லையோ எனக் அடுப்பாங்கறைக்குள்ள நொழையாம உட்காந்த எடத்துல
அது ஆ அது உண்மதான் ஹ ஹ
அல்லா அல்லா அது நல்லா ஜாலியா இருந்துச்சு அது ஒரு ஜாலி
ஆனா அந்த கல்யாண
திரும்ப அந்த மாரி நாட்கள்னா கெடைக்காதான்டு ஏங்குற மாரி இருக்கு
எல்லா அதல்லா நமக் தெரியவே தெரியாது
தெரியாது ம்
இப்பதா செரி என்னைக்காச்சு ஒரு நாள் வெளிய ஆ கல்யாணொ வந்துராதா
அ ஃபஸ்டு சின்ன புள்ளைல என்னத்த போனோ வீட்ல இருப்போ அப்டின் தோனு இ ப்ப வெளிய போயிர மாட்டமா அப்டின் தோணுது
வீட்ல ஆக்குறதுக்கு அங்குட்டு போய் ஒரு வாயா சாப்டுட்டு வந்துருவோ அப்டின்னு
ஏ அப்டி என்னத்த போட் நம்ம ஒரு ஆளுக்கு செய்ய சே போவோ அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிருது என்னதா இருந்தாலு வீட்ல வேல பாக்கறது அவ்வளோ வழியா இருக்
ஆமா டெய்லி
ம் ரசிதாவுக்கு நல்லா மூண் நாளா நல்லாருந்துருக்கு இன்னைக்கி வச்சி செ சாவடிக்கு அவுக மாமியா அது செரி ம் ம் ம் ஆமா ரெஸ்ட்டே இருக்காது ட்ராவல் வேற லாங் ட்ராவலு சின்ன புள்ளைய வேற வச்சுக்குட்டு
ஆ சொல்லுங்க
கேக்குதால்லையா ஆ அதேன் அவுஹளுக்கு லாங் ட்ராவல் வேற சின்ன புள்ளைய தூக்கிகிட்டு அந்த டயடுலயு வந்து ம் அன்னன்ட ம் ம் அ ஹாம்
எனக்கி ம் பாப்பா பெறக்குமோ அன்னைக்கே தூக்கம் போயிரு அப்டிதா தூங்குறது மார்ருக்கூ
ம்
மதியந் தூங்கி சாயங்காலொ எந்திரிக்கறதுக்குள்ளயுமே பத்து வாட்டி உசுப்பி விடுவாங்க எதுரிச்சு அழுது திரும்மறுபடியு அம்மா எந்துரிச்சி அழுதுட்டு படுக்குங்க மறு பொடி எந்திரிச்சா அல்லது இருக்காது ஆமா நமக்குமே அப்பிடிதா இந்த ரெண்டு வருஷோ ஆச்சு
ஆமா.
என்னக்கிப் தங்குச்சோ அதுல இருந்தே நைட்ல தூக்கோ இல்ல. இன்னு நை ட்டு ரண்டு வயசு ஆமா ரெண்டு வயசு ஆவ போது இன்னு நைட்டு எந்திரிச்சு சாம த்துல ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கி பால் ஆத்தி குடுத்துட்டுதா தூங்கணு.
ம்.
போயி கிச்சன்ல போயி பால் ஆத்தி குடுத்துட்டு நம்ம தூங்னா அதுக்கப்புறோ நமக் தூக்கோ வராது.
தூக்கோ வராது அவ்ளோதே முழிச்சிட்டம்னா முடிஞ்சு போச்சு. ன்ன செய்ய அப்டிதா போது.
ஓடுது வாழ்க்க.
ஆமா என்ன பண்றது.
கல்யாணமா கல்யாண்மா
அ மஹால்ல கல்யாணம் போல.
ஜாயிர் உசேன் தெருவுலதா இருக்கிங்களா?
ஆமாமா ஜாயிர் உசேன் தெருவுல தா இரு
ஜாயிர் உசேன் தெருவுல எந்த வீடு எங்னக்குள்ள? நீங்க ஒரு தடவ இந்த மாடி
ஜாரு ஜாரு உசேன் தெருவுல எந்த மாடில?
நா கூட வந்தே நா உங்க வீட்டுக்கு ஒரு தடவ. இந்த
எங்க வீட்டுக்கா எப்பம்மா?
ஸ்கூல் படிக்கும் போதே ரசிதா கூட்டிட் வந்தா. உங்க அம்மா கூட பாயாசோ கிண்டிருந்தாங்க குடு த்தாக நீங்குளுந்தா இருந்திங்க ஆம்மா.
எனுக்கு ஞாவோம் இல்
ம் அது இருக்காது நம்ம யாராச்சு ஒரு யாள் வீட்டுக்கு போனாதே இருக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவகள எல்லா ஞாபகொ வெச்சிட்ருக்க முடிமா? ரசிதா வந்ததே இரு க்காது. இதுல ரசிதா ஃப்ரெண்டு வந்தது இருக்குமா?
அதுன ரசிதா வந்த மரியே எனக் தெரியலையே எங்கே மே ல இருந்தோ அங்கே என்னாமா இப்பிடி ஆமாமா சருமி டீச்சர் வீட்டுக்கு பக்கத்துல மேல அப்ப வந்தியா? அப்புடியா எனக்கு நெனவு இல்ல ஆனா. ஆ இப்ப வந்து அந்த வீட்டுக்கு கொஞ்சோ ரெண்டு வீடு தள்ளிதா இப்ப நா இருக்கே.
சேர் சே நானு அடிக்கடி வருவேனே இப்ப கூட ஒரு மாசத்துக்கு முன்னாட்
நா பாக்கவே இல்லியே அப்பிடியா நா வீடு இந்த நிசா கடக்காரர் வீடு தெரிமா? நிசா கட நிசா கவுரிங் கட வெச்சிருக்காங்கள்ல. அவுக வீடு.
அவுங்க வீட்லதா இருக்கிகளா வாடைக்கி?
அவுக வீட்டுக்கு எது
சே சே நா அடுத் தடவ வந்தா பாப்போ. ம் சொல்லு. ஏனாப் சுமையா கூட அடிக்கடி பைக்ல போறது அங்குட்டுதா மாமி வீட்டுக் போ றது.
ஆமா அவளையுமே நா பாத்து ரொம்ப நாளாச்சு அவ பாத்த எவ் ளோ நா அந்த வீட்ல இருக்கு போது நாங்க பாத்தது அதுக்கப்புறோ பா
காலேஜ் படிக்குறதில எப்பயாச்சு லீவுக்கு தா வரு வீட்டுக்கு அதனால பாக்க முடியாது
ஒரு தடவ பறக்கற எங்க வீட்டுக்கு வந்துருந்துச்சுல அப்ப வந்திருந்தேல நீ
யாருக்கா பறக்கறது
மேல இருக்கும் போது உங்க மாமா வீட்டுக்கு
மாமா வீட்டுக்கு
பரக்கத்து ஹோட்டல்
தொடக்கத்து ஹோட்டலவ்
பரக்கத்
யார் பரக்கத் எங்க மாமி பேர் பரக்கத்து
அந்த மாமிய சொல்லலமா முஸ்தத்துல பரக்கது ஹோ ட்டல் வெச்சிருந்தாகல்ல அவுக அப்பாசு அவுக
வேற பரக்கத்து ஹோட்டலா அவரு மக பேரு பரக்கத்தான
ஆமா ஆமா ஆமா முடிஞ்சுமா அடிக்கவா
ஆம் தெரியு ஆ தெரி